ஹ தோழி
ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நீங்க எப்படி இருக்கி இங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் என்ன பண்றீங்க
நான் அதான் சாப்பிட்டோ சாப்பிட்டு உட்காண்டருக்கேன்
உம் சாப்பிட்டீங்களா நாங்க இப்பதான் உட் உட்காந்துன்ன இருக்கும் சாப்பிடணும் இதுக்கு மேலதான்
செரிங்க அங்க என்ன சாப்பாடு
சாப்பாடு இற குழம்பு
ஓ செரி செரிங்க
அதான் சாப்பிடணும்
செரிங்க இங்க வந்து இட்லி சாம்பரு அம்மா இட்லி சாம்பார் அப்புறோ சட்னி
ஆஹ்ஹ்
அப்புறோ சப்பாத்தி செஞ்சிருந்தீங்க
ஓ ஓ
சொல்லுங்க சிஸ்டர் இன்னைக்கு நீங்க அன்றாடமா என்னென்ன பண்றீங்க இன்னைக்கு என்னென்ன பண்ணீங்க காலில இருந்து
இன்னைக்கு ரொம்ப வேல சிஸ்டர் சாமங்கழுவணும் துணி துவச்ச
சேரிங் சி்ஸ்டர்
இல்ல வைகில நீங்க
நான் இன்னைக்கு கொஞ்சோ உடம்புடியாம இருந்தேன் சிஸ்டர் அதனால அ இந்த வேலியையும் அதிகம் செய்யல சிஸ்டர்
உம் உங்க ஊர்ல திருவிழாலா நடக்குமா சிஸ்டர்
நடக்கும் சிஸ்டர் இப்படியெல்லா நடக்கும் பெரிய பெரிய கோயில்கள்ல நடக்கும் ம் ஆ விசேஷமா நடக்கும்
உம் உம்
திருவிழால பாத்தீங்க அப்படின்னா த ராட்டிம் சொல்லுவாங்க இல்லைங்களா அ அதெல்லாம் போடுவாங்க சின்ன வயசுல இ க்கும்போது அதெல்லா சுத்தன அனுபவம் உண்டு ஆனா இப்ப சுத்த கொஞ்சோ பயமா இரு கு
அஹ்ஹா
ஏன்னா இப்போ தல சுத்திருதுங்களா
ஆமா ஆமா வாமிட் வரு
ட் வந்துருது
அதெல்லா ரொம்ப பெரிய அனுபவம் சிஸ்
ஆமா ஆமா அப்போ இருந்தது இப்போ இங்க வந் ந்து எப்டி நாங்க திருவிழாக்கெல்லா போ மாட்டோ
சரிங்க சிஸ்டர்
ச்சீ போம்போது அப்பெல்லா போவோ அப்போ பீச்சல இருக்கோல அப்ப போவோ நீங்க பீச் ச்சிக்கலா போவீங்களா
ஹா சிஸ்டர் ஒரே ஒரு டைம் நாங்களா ஆலப்புலான்னு சொல்லுவாங்க கேரளால ஆ அங்க ஒரு டீம் போயிருக்கே சிஸ்டர் அப்றோ சென்னையில ஒரு டைம் போயிருக்கே அவளோதா ஆஹ் அதிகோ எல்லா போனது கெடையாது சிஸ் த்து நீங்க அடிக்கடி போவீங்களா
நாங்க அங் அவ்ளோளாங்கலா போக மாட்டோ எங்க வீடு கிட் ட்ட இருக்க பீச்சீக் மட்டு தா போவோ மால்க்கு
சரிங்க சிஸ்
அந்த மாரி இதெல்லாதா போகு ஆலப்புழா வந்து இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கும்ல இப்
ஆமாங்க சிஸ்டர் இ இந்த ஊட்டி இந்த கொடைக்கானல் இதெல்லா பாத் த்தீங்கனா ஒரே அந்த சர்க்கிள் வரமல ரொம்ப கிளைமேட் சேஞ்ச் ஆ சரிங்க சிஸ்டர்
இப்போ மழை வருமா அங் மழை இருக்குமாங்க இல்ல இப்போ
ஆமா சிஸ்டர் இந்த ரெண்டு நாளா பயங்கர மழ சிஸ்டர் நேத்தெல்லா மதியம் மழோ இ கி மழ நைட்டு இப்போ தூறல் தூரிட்ருக்கு
இப்ப கூட எங்க இடத்துல கூட தூரல் போட்டுன்னு இருக்
இன்னு ஏழு நாளைக்கு மழ சொல்லிருக்றாங்க சிஸ்டர் அதனால நம்ம எல்லா பாத்து சூதானமா தா இருக்
ஆமா ஆமா ஆனா இங்க வெயில் செம வெயில் சிஸ்டர் இங்க
அப்டிங்ளா
ம் இப்பதா நம்ம மழ பே தூற தூறப்போச்சு நாம எப்டி சொல்றது இப்பதான குழுகுழுன்னு இருக்கு உள்ளே
ஆம்மா இவ்ளோ நாளு சரியான வெயில் இல்ல சிஸ்டர் தாக்கே கஷ்டோ ரொம்ப தாக்கு புடிக்க முடியாத அளவுக்கு வெயில் அடிச்
ஆமாமா
இப்பதா பூமி கொஞ்சம் குளுருச்
ஆ இப்பதான் தூர போட்டுச்சு மேல மேல இந்த வீட்டு மேல சித்தூர போச்சுன்னு வரட்டோம்
செரிங்க சிஸ் சரிங்க நீ இறால் கொழம்பு எப்பிடி வச்சீங்க இறால் கொழம்பு எப்பிடி வச்சீங்க
எராவ ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணின்னும் கிளீன் பண்ணுவீங்களா
ம் நா எறா செஞ்சதில்ல
எராவ கிளீன் பண்ணின்னும் ஃபஸ் ஸ்ட் அ பண்ணிட்டு எப்புமே நார்மலா தக்காளி வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்குனு பச்ச மொளகா கருவப்பில அஞ்சு வச்சுக்குனு
செரிங்க
தேவனா உருளக்கெழங்கு இல்ல முருங்க்கா
ஓ எறால்ல சேக்கலாம்ங்களா
ஆ
நல்லா இருக்கும்ங்களா
ஆ நல்லா இருக்கும் அதெல்லாம் போட்டு இப்ப நம்ம எப்புயுமே நார்மலா வெதக்கவோ ல்ல தக்காளி வெங்காயம் போட்டு அது கூடிய உருளகெழங்கே றம் முருங்க்கா ஏறா போட்டு வதிக்கனும்
செரிங்க
வெதக்கிட்ட பேரு அப்பறொ கொஞ்சொ மொளகா அது நம்ம மஞ்சள் நிறொ நம்ம மஞ்சத்தூள்லா போர்றோல்ல கொஞ்சொ நேரொ வந்துட் பேரு கொஞ்சொ நேரொ வந்துட் வேறு தண்ணி ஊத்தி மொளகா தூள் போட் டுக்குனு புளி நம்ப வேண்ணா ஊத்திக்கிலா
ஓ கீதாருக்கு புலி ஊத் த்துவாங்களா
மேக்சிமம் எல்லாரும் புளி ஊத்தூவாங்க ஏன்னா நீச்சி ஸ்மெல் வரக்கூடாதுன்னு
ஓ சரி சரியா ஆனா ஓ மீன் மாதிரிதா இது
ஆமா மீன் மாறி தா இது அதுவும் ஆனா இது சின்ன சின்னதா இருக்கும் மீன் எல்லா நம்ம ரொம்ப கிளீன் பண்றோம்ல இது அப்படி இல்ல வேல அந்த ஓடு மட்டும் எடுத்துட்டு தலை தலைய வந்து மிக்சியில அரிச்சு குழம்புல ஊத்துவாங்க தலையு
அப்படியா சரி சரி
ஆனா நம்பளுக்கு அதெல்லா பிடிக்காது மிக்சில அரச்சு ஊத்துனா அதனால நம்ம அது தீக்கி போட்டுறல்லா அது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது கிரேவியா இருக்கும் அதனால அது நம்மளுக்கு செட் ஆகாது புளி ஊத்துக்கலா ஆனா மஞ்ச துணி எவ்ளோளவு மஞ்சு தூள் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிருங்க எராவ
சரிங்க
ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம வெதக்கன்னு நார்மலா வெதக்குற மாதிரி வெதக்கி செய்யலா
சரிங்க ஏன் அது வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்கணும் அப்படின்னா அது அந்த பிளாஸ்டிக் ஒரு மாரி ஆயிரும்ன்னு சொல்லுவாங்க அது உண்மைங்களா சிஸ் உண்மைங்களா
அப்டிலா இல்ல‌ சிஸ்டர் நம்ம தக்காளி வெங்காயத்தலோட போட்டுதானே வெதக்கிட்டு அவ்ளதா கொஞ்ச நேர பொறுத்து நம்ம மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊத்திட போறோ
இப்போ மீன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லா எல்லா குழம்பு செஞ்சுட்டு கடைசியாக மீனை போட்டு ஒரு ரெண்டு கொதி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதி விட்டு இறக்கிடுவோம் இல்லைங்களா இறால்க்கு அந்தமா இறாலுக்கு அந்த மாரி ஏதாவது நேரம் இருக்கா இ
அந்த மெரி இல்ல அந்த மெரி இல்ல சிஸ்டர் நம்ம அப் அப்படி போட்றதா இருந்தா ஏன்னா அதுல மஞ்சு தூள் நல்லா போட்டு ஊற வைக்கணும் ஊற வச்சதான் அந்த ஸ்மெல்லு தெரியாது நம் ஒழங்காப் டியே மேல குழம்பு செஞ்சட்டு போட்றது லாஸ்ட் ச்ச அப்போ இப்போ மறு இப்ப நம்ப எண்ணெலேயே வே துக்கிட்டோம்னா அப்டியே ஜே டேஸ்ட் தக்காளி வெங்காயலா அதுல வெதங்கும்ல அது கூடியே இருக்கும்ல எண்ணைலே வெதக்குனா அது ஒரு டேஸ்டா இருக்கும் ஆமா அப்டிதான் நீங்க செஞ்சு இத்தில்லியா
நா வந்து மீனு ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சி தா செஞ்சிருக்கேன் இந்த இறால்லு நண்டு அதுலாவந்து எனக்கு செய்ய தெரியாது ஆ ஹா நண்டு சாப்ட்டதும் இல்ல
ம் ம் ஆனா நண்டு கிளீன் பண்றத் தா ரொம்ப கஷ்டமே
அப்டிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா அ அந்த சதை பகுதிங்கிறது கொஞ்சமாதா இருக்
ஆ கொஞ்சதான் இருக்கும் ஆனா ஆனா ரேட்டு அதிகமா இருக்கும் அது
நீங்க என்ன சாதம் வச்சீங்களா இல்ல ஏதா டிஃபன் மாரி
இல்ல டிபன் வீட்ல யாரும் சாப்புட மாட்டாங்க சிஸ்டர் மார்னிங்ல செஞ்சாதான் டிஃபன் அப்போ கூட அவ்ளோ சாப்புட மாட்டாங்க ஆ எல்லாரும் வே ஒயிட் ரைஸ் தா
செரிங்க ஸ்
அதனால சாதம் வெடிச்சிட் டு எறா கொழம்பு
சரிங்க சரிங்க
காலில சாம்பார் வச்சோம்
தெரியுங்க
சாம்பார் வச்சு அப்பளம் பொரிச்சோம் அது காலி
சரிங்க
அதனால
நாளைலேந்து பள்ளிக்கூடம் வேற ஆரம்பிக்க போவ்து
ஓ உங்க பாப்பாலா ஸ்கூலுக் அனுப்பணுமா
ஆ எனக்கு பாப்பா இல்லங்க
ம் எனக்கு இல்ல இப்பதா ஒரு டூ இயர்ஸ்
எனக்கு ஒரு ஒன் இயர்ஸ்தா ஆகுது அனால இப்டியே போய்ட்ருக் கு நானும் என் கணவரு மட்டு
அ ஆ
நீங்க மீன் குழம் அவங்கெல்லா வந்து இங்க இல்ல. அவங்கலா பாத்தீங்கன்னா அவங் எல்லாரு ஊர்ல இருக்காங்க
ம் ம்
ம் மீன் குழம்புல எந்த மீன வைத்தீங்க ச அதாவது மீன் வகைல நெறைய வ நெறயருக்குது இந்தா
நறிய வகை இருக்குதா ஆனா எனக்கு வந்து சன்க்ரா மீன் கொழம் தா புடிக்குமே.
ஓ மீன் கொழம்பு புடிக்குமா ஒங்களுக் க்கு வறுக்குறக்க பிடிக்கல.
சங்கரம் ஆனா வற்த்த மீனு எல்லாமே சாப்புடுவே ஆனா கொழமு மீன் னு பாத்தா சங்கராதா புடிக்கு.
அப்படிங்களா, நல்லா இருக்குங்களா? முள்ளு இருக்காது இல்லீங்களா அதுல?
முள்ளு இருக்கோ ஆனா அதுல எ நா வீ ல இருக்கிற மாரி எல்லா அதுல இருக்காது, அதுல கம்மிதா இருக்கு கம்மியாதா நீட்டு முள்ளு முதுகு முள்ளுதா இருக்கு
அப்படிங்களா, எனக்கு ம் மத்தி மீன் இருக்கு இல்லீங்களா அதுவும் நல்லா இருக்கு
மத்தி மீனு நா சாப்ட்டுரு
அது புரி சுன்னா நல்லாருக்குங்க குட்டி குட்டியா மத்தீனு த்திலி இதெல்லா வந்து பாத்தீங்கனா
நெத்திலினா பீச்சு சைட்ல தா சாப் ட்டுருக்க ஏன்னா பீச்சுல தா நல்லாவா இருப்பாகன்னு சொல்ட்டு நாங்க பீச்சுல தா சாப்புடுவோ மீன் சாப்டுதுக்குன்னே போவோ
அப்ப அசைவம் நாளுமே மீனெல்லா செய்யமாட்டீங்க. அஹ
மீன் செய்வாங்க வீட்ல, வறுத்தா மட்டுதா சாப்பிடுவே. கொழம்பு வச்சா சாப்புட மாட்டே, சங்கரா மீனா இருந்தா தா கொழம்பு வச்சு சாப்புடுவே.
செரிங்க, செரிங்க தோழி
போட மாட்டே
செரிங்க செரிங்க தோழி நாங்க வந்து பாத்தீங்கன்னா மீன்ல மருத்த மீன் கொழம்பு மீன விட வருத்த மீன் தா அதிகமா இ கணவர் ரொம்ப விரும்புவாரு
ம்
அதுவூ அந்த ரசம் வெச்சு வருத்த மீன் செஞ்சோனா நல்லா சாப்ட் கொழம்புல பாத் திங்கமா கொழம்பு மீன்லே அதிகமா முள்ளு இருக்கோ அப்டின் சொல்லுவாங்கே இதே நீங்கே வருத்துட்டீங்கனா ஆ முள்ளூ சேந்து எண்ணெயிலே வருபற்றுதுங்ளா அதனாலே வந்து அவ்ளோ புது தெரிஞ்சுக்காது மொருமொரு
ஆனா இப்போ அப்டி சாப்புட கூடாதுன் சொல்லிகிரு காங்களே எண்ணெ அதுதா எண்ணெயே
நம்பே அதுக்கு ஏத்தே மாதிரி எண்ணெ இல்லே இல்லே தனில்லேப் தோழி நம்மே எல்லா டைம்மே வந்து நம்மே சாப்பரம் போத்து கிடேயிரு அதுக் கேத்த மாதிரியான எண்ணெ நீங்கே இப் பயன்படுத்திட்டீங்கே அப்டினா உங்குளுக் மொது எதுவு தெரிஞ்சுக்காது இப்போ நம்பே பாமாயில் அ ல இந்த கோல் அது இதல்லா குல்லீங்ளா இதல்லா வந்து நீங்க விடும்போது நீங்க சமையலுக்கு பொறுத் த்த வரையு ஆ அ கொழம்பு கொழம்புக்கு தேங்கா எண்ணய் யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலா
உம் உம்
பொரியலுக்கு நல்லண்ண அப்- அப்புறோ வந்து ஏதாவது வருக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு கடலென்ன இந்த மாரி மாத்தி மாத்தி நீங்க என்ன பயன்படுனீங்க அப்படின்னா உங்க ஒடம்புல எந்த சீக்கும் வராது அது நம்ம என்ன கோல்வினர் மட்டும்தா
ஆ
அந்த வாசம் தெரிஞ்சுருமோ
ஆமா ஆமா எனக்கே புடிக்காது சிஸ்டர் கடல்லெண்ணலா
அப்படிங்களா
ஆனா நீங்க அத சேத்துக்கோங்க சேத்தீங்கன்னா ஒங்- ஒடம்புக்கு நல்லது ரொம்ப நல்லது சரி அடுத்த அழப்புள்ள சந்திக்கலா
உம் சரிங்க சிஸ்டர்ம் நன்றி தேங்க்யூ ம்